ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ
அ அப்ல நீங்கதானே பண்ணீங்க இல்லயா நான்தா பண்ணனா அப்ல
ஆமா அப்ப நீங்கதான பண்ணீங்க
ஓகே ஓகே ஓகே
அப்றோ ரிட்டர்ன் பண்ணும்போதா எனக்கு இன்னொரு கால் வந்துட்டுன்னு சொல்ட்டு நா கால் பண்ல
அ எனக்கு கால் பண்ணும்போது அப்பப்ப எதோ சர்வர் எரர்ஸ் சர்வர் ஏறர்னுனே வருது அது எது ஓ அப்ப நா எப்டிதா பண்றது இன்னொருத்தங்களுக்கு கால் பண்ணி
அது செலபேத்துக்கு சர்வர் எரர் நா நீங்க கால் பண்ற பெர்சன்ஸ்க்கு அங்க வந்து நெட்வொர்க் அவேலபிள் இல்லாம இருக்கலா
ஓ அவுங்களுக்கு நம்ம சைட் அப்போ ப்ராப்ளம் இல்ல ஓ செரி செரி செரி
இப்ப எனக்கு உங்க யாருக்கு நீங்க பண்ணும் போது அந்த மாரி வருதோ அவ்ங்க சைட் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு இப்ப வந்துச்சுனா ஒங்க சைட் இருக்காது அவுங்களுக் க்கு தா இருக்கு
ஓகே ஓகே ஓகே அதா நா கால் பண்ணே ரெண்டு பேருக்கு அவுங்களுக்கு அதே ப்ராப்ளம் தா வந்துகிட்டே இருக்கு சோ நோ ப்ராப்ளம்
ஆ அப்ப அவ்ங்களோட சர்வர் வந்து இஷ்யூவா இருக்கு
ஆ இப்போ ம் நா வந்து அ இப்பதா போய்கிட்ருக்கே அந்த ஃபோன்லோ போய்கிட்டே இருக்கு
புரியல
நானு லவ் பண்றே
அப்டியா
ஆ ஹிம் மார்கெட் ஹ ஒங்க ஆ எப்டி சொல்ல எல் கே ஜி ல இருந்து வளந்தது எல்லாமே ஒரே ஸ்கூல் டியூஷன் ஒரே டியூஷன்
ஓ அப்ப சின்ன வயசுல இருந்தே டபுள் சைடா
சின்ன வயசுலே ஆமா சி சின்ன வயசுல இருந்தே
ஓகே ஓகே ஆனா இது இப்ப வரைக்கு வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது அப்டிதானே
தெரியு சொல்லியாச்சு
ஆ வேற என்ன ப்ராப்ளம்
எது இப்ப ப்ராப்ளமே இல்ல ஆனா நாங்க சொன்னோ ஃபஸ்ட்டு ஒன்னாதா படிச்சோ அதுக்கப்றோ நாங்க ரெண்டு பேரு அப்போ சின்ன வயசுல போட்டி போட்டு படிப்போ வப்போ எடுப்போ எல்லாமே
ஆ டியூசன்ல எல்லாத்துக்குமே போட்டி போடுவோ ரொம்ப
அவ்ங்க வந் அவ்ங்க வீட்லயு ஓகே சொல்லிட்டாங்ளா
ம் ஆமா அதெல்லா இப்பதா சொன்னோ நாங்க
சூப்பர் ம் இப்லா செல பேத்துக்கு கெடைக்காது ரெண்டு வீட்டு சைடு ஒடனே ஓகே சொல்றதுலா கெடைக்காது
அதுக்கப்றந்தா நாங்க ரெண்டு பேரு எப்டினா ஒரே நாள்ல தா தோணுச்சு செரி இன்னைக்கு சொல்லலான்ட்டு அதுக்கப்றந்தா நாங்க சொன்னோ சொன்னோன அதுக்கப்றோ நாங்க சொல்லி ஒரு நாலு அஞ்சு வர்ஷ இருக்கு
ம் ம்
ஆமா கரெக்டா அப்பறந்தா நாங்க சொன்னோ சொல்லிட்டு பண்ணிட்ருந்தோ லவ் பண்ணிட்ருந்தோ நா எ சைட் சாட் பண்ணோ எல்லாமே பண்ணோ பண்ணம் போதே கரெக்டா ரெண்டே மாசத்துல வீட்ல மாட்டிட்டோ
ம் ம்
பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒடனே ரெண்டு மா சத்துல மாட்டியாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கு பண்ல ஆனா ஒன்னா சுத்துவோ வருவோ பேசுவோ அவ்ங்க அப் ப்பாட்ட நா பேசுவே அவ்ங்க வீட்ல என்ட்ட பேசுவாங்க எல்லாமே உண்டு
ம் ம்
ஸ்கூல் ஃப்ரெண்ட்டு தா கப்றோ ஒரே ஊரு
ஆமா வேற என்ன பிரச்சன இல்ல
ஆமா ஒரே ஊர் தா ஒரே கேஸ்ட்டு தா ஏன்னா நம்ம ஊர் சைட் கேஸ்ட் பாப்பாங்க அதனால கேஸ்ட்டு ஒரே கேஸ்ட்டுதா அதனால ஒன்னு பிரச்சன இல்ல அவங்க வந்து அவங்களு ஏ கூட தா பி டெக் பைனல் இயர்
ஒரே காலேஜ் தா
ஒரே காலேஜ் மட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்
அந்த மாரி ஆயிட்டு
ஆமா அவங்க வந்து ஊர்லயே தா படிக்காங்க அவங்க ஊர்லயே படிக்காங்க ஏன்னா நாங்க வந்து மா ட்னக்கப்பறோ எங்க கைல ஃபோன் இல்ல அவங்க வீட் சைடு எனக்கு கால் பண்ணி எப்டி பண்ண அப்டி இப்டின்ட்டு என்ன புடிச்சி திட்னாங்க ஒடனே அவங்கட்ட கேட்கும் போது அவங்க வந்து ஒரே இதா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவே வேண்டா நம்மளுக் கு அவே வேஸ்ட் நீ அவனல்லா பண்ணக்கூடாது அப் செய்ய கூடாது நா இல்லனா நா அவன புடிச்சி நா ஜெயில்ல போட்டு
ஆ அதா ஒன்னே அவ வந்து ஜெயில்ல போட்டுருவா அடிச்சிருவே நீ அவங்கிட்ட எதுமே பேசுற வக்கிற எதுவு தெரிஞ்சா அப்டின்னு அவள புடிச்சி நல்லா பிரைன் வாஷ் பண்ணிருக்காங்க
ஆ அது எல்லா வீட்லயு பண்றதுதா அங்கன்னு மட் டு இல்ல எல்லா வீட்லயுமே அந்த பிரைன் வாஷ் எல்லா பண்ணுவாங்க
ஆமா இதெல்லா சொல்லி அவள வந்து பிரைன் வாஷ் பண்ணாங்கன்னு குடுத்தாங்க பட் அவா வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா
அதா சொல்றேன்ல லவ்வுல வந்து ஒரு ரெண்டு சைடுமே ஸ்ட்ராங்கா இருந்தாதா அந்த லவ் வந்து கரெக்டா மேரேஜ்ல போய் முடியு அது வந்து நா என்னோட லைஃப்ல பாத்துருக்கே என்னோட பர்சனல் லைஃப்ல
ஆமா ஏன்னா அதுக்கப்பறோ அவ ஸ்ட்ராங்கா இருந்தா
சரவுண்டிங்ஸ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே இப்ப நல்லா பேசுவாங்க சொன்னா ஒரு டூ மந்த்ஸ்ல பிரேக் அப்புன்னு சொல்வாங்க
ஆமா ஆமா கரெக்ட்தா நானு கண்ணால பாத்துருக்கே ஏ கண்ணால ஹாஸ்டல்லயே பா்த்துருக்கே பசங்க இப்பதா பண்ணாங்க என்னெல்லாமோ பண்ணாங்க பேசனாங்க எங்கெல்லாமோ சும்மா சுத்துனாங்க ஆனா அதுக்குள்ள பிரேக் அப்தா அதுக்குள்ள போன வாரந்தா ஏ ஃப்ரெண்டு எப்பனாலு ஃப்ரெண்டு் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா ஆனா அவன்ட்ட போய் பேசுவே எதுக்குன் சொன்னா தனியா சுத்துறா அந்த பொண்ணு தனியா சுத்துது அப்பதா அவன்ட்ட போய் கேட்டே இல்ல மச்சி செட் ஆகல
அது எனக்கு என்னன்னா அது எப்டி அவங்களால முடியுது அப்ப எதுக்கு அவங்க பேசுறாங்க எதுக்
ஆ அதா எனக்கு தெர்ல பாத்தா சேரி மச்சி அப்பறந்தா நா கேட்டே நீ ஃப்ரெண்டானாலு பேசலாமேடா அப்டின்னு அது எப்டிர்றா ஒரு ஃப்ரெண்டா இருந்து லவ் பண்ணோ அடுத்தால எப்டிர்றா ஃப்ரெண்டா பேச முடியு விட்டாச்சி அவ்வளதா பிரேப் பண்ணிட்டே அவளு பிரேக்கப் பண்ணிட்டா அப்டினாங்க பாத்தா எதுக்காண்டி பிரேக்ப் அப் என்ன காதனே தெரியலங்க அண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாங்க இவ்ளோ நாளா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போய் தான ஃப்ரெண்ட்ல நல்லா ஓடு ச்சி அதே இத பிரெண்ட்ஷிப்ல ஆ லவ்ல கொண்டு வர வேண்டியதான ஏ செட் ஆவல
பிரேக் அப்புக்கான ரீசன் வந்து சந்தேகம்
ஆ ஒன்னே இப்போ அதுக்கப்றந்தா நாங்க வந்து வீட்ல அவ வீட்டு எவ்ளோ பிரைன் வாஷ் பண்ண நெனச்சாலு எனா எங்க வீட் ட்லந்து யாரும் படிக்கல நா ஒருத்தந்தா இப்போ கிராஜுவேட்டு ஆயிட்டு இப்பந்தா வந்திருக்கே காலேஜுக்கே ஏந் தங்கச்சி இருக்கா அவ ஊர்லதா படிக்கா
ஆ அவ என்ன பண்றா
ஆ அவோ இப்பந்தா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்
ஆ செரி செரி ஓகே பேம்
ஆமா அப்பறந்தா அவுங்க உங்கள என்னதாந் சொல்லி பிரைன் வாஷ் சொனை அவுங்க வீட்ல படிக்கல அப்பப்பய் நம்மோ கல்யாணம்ப்போ இதுக் எல்லாரு என்ன நெனைப்பாங்க அப்டின்னு நீங்க அப்டி நெனச்சீங்கன்னா அம் இல்ல இல்ல அவுங்க அப்பப்ப போலீஸ்சு எஸ் ஐ
ஓகே ஓகே
ஆமா அதுக்கப்பறந்தா இத்தனைக்கு எங்க இதுல ட்விஸ்ட்டே நாதா ட்விஸ்ட்டு இந்த ஊல
என்னே
திடீன்ட்டு அவ வீட்ல மாட்லன்ட்டு எனக்கு காலைல கால் பண்ணிருக்கா எனக்கு தெரியாது நீட் இப்ப எங்கப்பா கிட்ட பேசணு எங்க அப்பா கிட்ட நானு நீயும் லவ் பண்றன் நீதாஞ் சொல்ற அப்டின்ட்டு சொல்ட்டா காலங்காத்தால ஃபோனடுச்சி எனக் குய் இ நா அந்த நேரத்துல அவ இந்த வார்த்த சொன்ன ஒடனே நா என்ன நெனச்சன்னே எம் மைன் இல்ல நாத் தோணல அந்தக் காலைல இத்தனைக்கு அதிகாலைல ஆறு மணிக்கு சொல்லிருக்கா ஏன்ட்ட போனடின்ட்டு ஒடனே ஃபோன் பண்ட்டே அந்த நேரத்துல அவ அப்பா எஸ் ஐயா இருந்தாலு சின்ன வயசுலந்து பேச்னாலு ஊடைல ஒரு பத்து நாலு அஞ்சு வருஷம் மேல அவுங்க அப்பா கிட்ட பேசவே இல்ல அவுங் இப்ப அம்மா கிட்டியும் பேசல ரோட்ல பாத்த மட்டு என்ன எப்டி இருந்தீங்கன்தா கேட்டே
ம் ம்
ஆனா இவ சொன்னோனே எனக்கு அந்த தைரியோ எங்க வன்ச்சுனே தெரில ஒடனே கால் பண்ணிட்டே
ம்
ஒடனே கால் பண்ணி இந்த மாரி நானுந் தருவு லவ் பண்றோ வைக்கா அப்டி இப்டின்ட்டு என்னலாமோ சொல்றே
அவுங்களு ஒங்கள ஒன்னும் பண்ணாம இருக்காங்கல்ல பரவால்ல
ஏன்ட்ட அவுங்க அப் ஆ எனக்கு அவுங்க அப்பா கிட்ட எங்கிட்ட எவ்ளோ தைரியோ இருந்தா அவப் அப்பா எஸ் ஐயா இருந்தாலு நா இவ்வளோ தைரியமா பேசிருக்கே எங்க வீட்ல எங்கப்பா வந்து கொத்தனார் வேலதா நா எப்புடி அவ அப்பா கிட்ட பேசனே அப்டின்ட்டு எனக்கு இன்னமு ஏ அவ கொஸ்டின் மாரா இருக்கு எனக்கு அவ்ளோ தைரியமா ஏனா எனக்கு தைரியந்தா இல்லங்கல ஏனா மித்த விஷ்யத்துல ஆ எனக்கு மித்த விஷ்யத்துல எல்லாமே தைரியமா இருப்பே எதனாலு துணுங்கி செய்லா எதுலியும் பயிந்துட் ட்டு இப்புல்லா இருக்க மாட்டே ஆனா இந்த விஷ்யத்துல
அதா லவ் பண்ணு நம்மதா இந்த பொண்ண விடம் முடியாது அந்த மாரி தோணுச்னா நம்ம கண்டிப்பா தைரியோ வரதா செய்யு
ஆ அவுங்க அம்மா கால் பண்ண அவுங்க அம்மா கால் பண்ட்டு அங்கிள் ருக்காங்லா அங்கிள்ட்ட பேசணு அப்டி இப்டிங்கே ஏ அம்மா இல்ல அவ அப்பா இப்பந்தா அவள பஸ் ஏத்தி ஏனா அவ அப்பந்தா பஸ்ல வந்துட்ருக்கா அவ அப்பா அவளதா பஸ் ஏத்தி விட்டுட்டு அவள திட்டி அனுப்பி இருக்காங்க அவ வந்தோனே அழுதுட்டா அவ அழுதததா என்ட்டவோ மெயின் கார்ணோ அவ அழுத ஒன்னே எனக்கு எங்க இருந்து வன்ச்சு சுன் தெர்ல ஒடனே கால் பண்ணி இந்த மே நானு அவ்ளு லவ் பண்றோ அவ இன்னோன்பா ஆ நாங்க ரெண்டு பேரு இப்பொதைக்கு நாங்க சொல்ல வேண்டாந்தோ வேலைக்குப் போய்ட்டு சொல்லலானு இருந்தோ ஆனா இங்க அதுக்குள்ள வீட்டுக் இப்டி தெறந்து அவள போட்டு அடிச்சிருக்கீங்க அது எனக்கு புடிக்கல
ஆ சொல்றேன்ல்லா அது வந்து நா எங்க வீட்லயுமே நெறைய நடந்துச்சு நெறையானா நெறைய நடந்துச்சு அப்றோ எ ன்னையுமே நல்லா போட்டு அடிச்சாங்க அத நா அழு நா இன் நா அடி வாங்கி அல்லது என்னோட ஹஸ்பெண் அ என்னோட ஹஸ் பெண்ட் பாக்கும்போது அவங்களு அழுதுருவாங்க அந்த மாரில ந நா அப்பதா நெனச்சே ம் இப்டியு பசங்க இருப்பாங்களா அப்டின்னு நா இப்டித்தா அவுங்கள பாத்தா நா தெரிஞ்சுக்கிட்டே
ஆமா எனக்கு இன்னு எனக்கு ஏ எனக்கு அவள இச்சுனா யாருக்காகவு விட்டு குடுக்கமாட்டே ஏனா அவ எனக்காண்டி அவ்ளோ அடி வாங்கியிருக்கா இத்தனைக்கு நா அன்னைக்கி மாட்ன அன்னைக்கி மட்டு அடி இல்ல அதுக்கப்றோ அவுங்க அப்பா பேச கூடாது நா நா செக் பண்ணுவே சைபர் எல்லாத்துலயு போட்டு செக் பண்ணிருவே பேசுனனு தெரிஞ்சதுன்னா ஒன்னைய நா ஜெயில தூக்கி போட்ருவேன்ட்டு என்னைய வான் பண்ணி வுட்டாங்க அவ உன்னய நம் பொண்ணு அவரு என்ன வான் பண்ணாருனு எ பொண்ணு ஒன்னைய தா பண்ணுவாங்கா அதனால அவள அவ மனச நா மாத்த முடியாது அதனால நீங்க நாலு நாலு வர்ஷோ கழிச்சு ஒரு வேலைக்கு போங்க போயி ட்டு ரெண்டு பேரு எப்டி இருங்கனு பாத்துட்டு நா கட்டி வைக்க அப்டின்ட்டு சொல்லி முடிச்சாரு ஆனா எங்களுக்கு இருக்க முடியல பேசாம உடனே வேற ஒரு இன்ஸாஐடி கிரியேட் பண்ணி ஆ வேற ஒரு இன்ஸாஐடி கிரியேட் பண்ணி பேசுனோ ஒரே வாரத்துல ஈஸியா கண்டுபுடிச்சுட்டாரு இந்த மாரி நீ வேறொரு ஐடி கிரேட் பண்ணி ஆ ஆமா ஈஸியா கண்டுபுடிச்சுட்டு இத்தன மணி வரைக்கு பேசிருக்க இந்த இந்த ஐடி கிரியேட் பண்ணிருக்க இந்த மாரி பெயர் வச்சா மாத்த முடியாது பேரையு இப்டி மாத்தி இருக்க அப்டி இப்டி என்னல்லாமோ சொல்லி சண்டப்புடுச்சாரு நாங்க பண்ண சேட்டு முதக்கொண்டு எங்கட்ட வாச்சு காட்றாரு உடனே எங்களுக்கு ப்ரூப் வேற போட்டுட்டோ அப்ப நாம என்ன பண்றது அப்டினு அந்தால மிரட்டிட்டு விட்டுட்டாரு அதுலந்து பேசாம ஒரு ரொம்ப வருத்ததுல இருந்தேனா அவ அன்னைக்கினு பாத் க்கு மறுநாள் வந்து வேற காலேஜ்ல போய் எக்ஸாம் எழுத போற ஒரு காம்படிஷன் அப்போ நாதா அவளு க்கு வழிகாட்டணு ஏனா அவளுக்கு எங்கயு டொல்த்து எக்ஸாம் போல நாதா விளையாட் காட்டி எப்ப எப்டி இருந்தாலு நா யாருட்டையா படினு நா சொல்லிருனு எங்களுக்கு வந்து டென்த்துல இருந்
டென்த்லருந்தேவா
ஆமா அதுக்கப்றதா ஆ சொல்லுவோ இந்த மாரி நா வழிச்சு வந்ததுக் காண்டி நா என்ன பண்ணுவே அவ ஃப்ரெண்டோட இன்ஸ்டா டா ஃபாலோ பண்றனால நா ஸ்டேட்டஸ்ச தள்ன மாரி அவள பாத்துக்கோங்க வச்சுக்கோங்க அவள நல்லா சாப்ட சொல்லுங்க வைங்க அவள பத்திரமா கூட்டு போயிட்டு வாங்க ஆஹ அவுங்க மூலியமா நா பேச மாட்டே ஸ்டேட்டஸ் கூட ஏனா அவுங்களுக்கு சாட் பண்ணால தா அவுங்க அப் ப்பா பாத்துருவாரு சைபர் மூலியமா ஆமா அதனால நா ஸ்டேட்டஸ் வப்பே என்னோட இதுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல அவுங்கள அவுங்க ஃப்ரெண்ட மட்டு வச்சு க்ளோஸ் ப்ரெண்ட்ஸ்ல போடுவே அவ குளோஸ்ஃரெண்ட்டு அத பாத்து பாத்து அவ கிட்ட சொல்லுவா ஒரு நாள் முடியாம அவ எனக்கு கால் பண்டா வா எனக்கு ஒரு வேற ஒரு ஐடியா இருக்கு நா அதுல அப்றோ பண்றேன்ட்டு மெயில் கிரியேட் பண்ணி மெயில்ல டாக்குமெண்ட் இருக்குமே
ம் ம்
டாக்குமெண்டு டாட்ஸ் வச்சு எதுவோல வேடு டாக்குமெண்டரு
ஆ அந்த மாரி
அதுல ரெண்டு பேருக்கு லிங்க் ஆகிவிட்டு நா இதுல சாட் பண்ணா அவளுக்கு அங்க காட்டு அவ அது கு ரிப்ளே பண்ணாலு எனக்கு காட்டு ஒட்னே இவ மே அந்த மாரி மே வீட்ல டாக்குமண்ட்டுல நாங்க சாட் பண்ணிட்டு இருந்தோ ரெண்டு பேரு பெங்ளூர் ட்ரிப்பு
நாங்க வந்து லேப்டாப்லயு நா ஏ பேசிட்டு இருந்தே லேப்டாப்லயு நாங்க பேசிட்டு இருந்தோ
அவ்ங்க அப்பா ஆ லேப்டாப் எல்லாத்துலயுமே அவ அப்பா கண்டுபுடுச்சுடுவாரு ஒடனே அதுக்கப்பறந் தா இது ஒண்ணுதா எங்களுக்கு இப்ப வரைக்கு ஓடுது எனக்கு இப்ப வரைக்கிளுமு அந்த வேடு டா க்குமண்ட்ல ஏனா அவ எப்போ ஆன்லைன் வர்ரா எப்ப போறானு தெரிது அதுனால வேர்டு டாக்குமண்ட்ல நா என்னன்ன பேச னுமோ அதுல வேர்டு டாக்குமண்ட்ல டைப் பண்ணி வச்சிருவே அத அவ
ஆமா இது எனக்கு வேர்டு டாக்குமண்ட்ல அது தெரியாது நாங்க வந்து இன்ஸ்டாலதா ஃபேக் ஐ டி ஒன்னு வச்சு அதுல பேசிட்டு இருந்தோ
ஆ ஏனா இன்ஸ்டா என்னதா ஃபேக் ஐ டி கிரியேட் பண்ணாலு அவ அப்பா ஈஸியா கண்டுபுடிச்சுற்றாரு ஏனா நம்மளோட டா ஃபோன் நம்பர் போட்டுதா லாக்இன் பண்ணி வப்பபா ஈஸியா கண்டுபுடுச்சுற்வாரு
அ எனக்கு அது எங்களோட இன்னொரு ஐ டிய வச்சுதா நா இது பண்ணிட்ருந்தே
அதுக்கப்பறந் தா நாங்க இந்த மாரி இப்ப வரைக்கு கரண்டா மாட்டாம இருக்கோம்னா நாங்க இப்போ வரைக்கு நாங்க வேர்டு டாக்குமண்ட்ல பேசிட்டு இருக்கோ இன்னோ ஒரு ஒரு வருஷோ கஷ்டப்பட்டு நாங்க ஒரு வேலைக்கு போய்ட்டோம்னா நா அதா அவுங்க அப்பா சொன்னவாட்டு ஒரு வேலைக்கு போய்டனா
அதா இப்பல்லா வேல கெடைக்கறல்லா ரொம்ப கஷ்டோ
ஆ இப்ப எனக்கு திங்க கெழம கூட ஏதோ ஒரு வேல இருக்கு திங்ககெழம கூட எனக்கு ஒரு கம்பனி வருது டி சி எஸ் னு ஒரு கம்பனி வரு எப்டியாச்சு டி சி எஸ் டி சி எஸ்
அது பெரிய கம்பனி கெடச்சுஸ்னா ரொம்ப நல்லது
ஆ அதா அந்த கம்பனி எனக்கு இப்போ இன்ட்ரிவ் வர திங்ககெழம எனக்கு சரி அப்ப அதுல எப்டியாச்சு செலக்ட்டாயிட்டோம்னா இன்டர்வியூ ஏன்னா ஒரே ரவுண்டு தா இன்ட்ர்யூ அது முடுச்சோம்னா இன்டர்வியூ இன்டர்வியூ முடுச்சோனா ஹெச் ஆர் வருது வேல முடுன்ச்சு எப்டியாச்சு செலக்ட் ஆயிட்டோம்னா மொத காலே எங்க அம்மா அப்பாக் கூட சொல்ல